ம்
நன்னா ருக்கேன்ப்பா
உம் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம பேசலாம்
இன்னைக்கு வந்து வேலைக்கு போற பெண்கள் வந்து ஆஹ் வேலைக்கு போய் இப்ப அப்ப அப்ப பஸ் ஏறி போய் சம்பாதிச்சுட்டு வரத விரும்புறாங்களா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் விரும்புறாங்களாங்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலா
நிச்சயமா தோழி நிச்சயமா
ம் பொதுவாவே பெண்கள் பெண் ண்கள் வந்து அந்த காலத்துல எல்லா படிக்க வைக்க மாட்டாங்க பத்து கிளாஸுக்குள்ள படிக்க வச் வச்சுட்டு ப பத்தொன்பது வயசு ஆனவோன கல்யாணம் பண்ணி அமைச்சுருவாங்க
உம்
ஏன்னா பெண்கள் வந்து படிக்கணுன்ற அவசியம் இல்ல வீட்டு வேல தெரிஞ்சா போரு புருஷ்னுக்கு அடக்க உடக்கமா இருந்தா போது அவுங்க எங்க கூப்பறாங்களோ வெளியில போயிட்டு வந்தா போறோ பெரியவங்களுக்கு மரியாத கொடுத்தா போதுன்னு சொல்லி அப்டியே இது பண்ணிட்டாங்க அதுக்கப் அப்பற அப்பற தா வந்து பெண்களுக்கு வந்து படிக்கணும் அவங்களும் படிக்கணும் ஏன்னா அந்த காலத்துல நெறைய கொடுமை எல்லாம் நடந்தது அதனால படிக்க த்துனாலதான அவங்க இதெல்லா கஷ்டப்பட்டாங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்கவங்க ஒரு கால்ல நின்னு ஒரு தன்னம்பிக்கையா இருந்திருந்தாங்கன்னா இந்த அனுபவ இந்தெல்லா வந்து அனுபவிச்சிருக்க வேண்டால்ல பெண்கள் அப்டின்னு சொல்லிட்டு படிக்கணு பெண்களு படிக்கணு பெண்களு ஒரு துறையில வரணு ஒரு நல்ல நெலைமைக்கு வரணு அவங்களு வீட்டுல வந்து குடும்பத்தாருக்கு வந்து உதவியா இருக்கணு சொல்லிதா படிக்க வச்சாங்க
நிச்சயமா தோழி
இப்ப நல்ல நெறைய பேர் நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போயி ஆ அறுவது வயசு வரைக்கு வேலைக்கு போய் அதுக்கப்பற ரிட்டைர்மெண்டட்டாயி அப்பா போறுப்பா எனக்கு வேல பண்ணது போறும் இப்பவாது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கெடைக்காதான்னு வந்து ஒக்காந்து பெண்களு இருக்காங்க
நிச்சயமா தோழி
து அது அலப்பு தட்டாம நா வேலைக்கு போயிண்டேயிருக்கிறது தா எனக்கு புடிச்சிருக்கு ஏன்னா ஆ என் ஏன்னா என் கையில ஒரு பத்து பைசா இருக்கு எனக்கு நா வந்து ஒரு தானம் பண்றதுக்கோ இல்ல ஒரு கொழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கவோ ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் போடவோ நா யார்க்கிட்டயு காசு கேட்க வேண்டிய
நம்ம யாரையு சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை
புள்ள நான் யாருக்கு வேணா என் உதவியை நான் செய்யலான் அதுக்காக நா போறேன்னு சொல்லி போறவங்களு இருக்காங்க இதெல்லா இதெல்லா வந்து ஆ எண்பது தொண்ணூறு ஆ எழுவது எண்பது தொண்ணூறு அந்த வருடத்துல பிறந்தவங்களோட மனோநெல
நிச்சயமா தோழி ஆனா இன்னைக் இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்டு கண்டிப் ப்பா வந்து நீங்க சொன்னது உண்மதா ஆனா இந்த காலத்து பெண்கள் வந் அவங்களுக்கு போதுமான அளவு படிச்சு முடிச்சுட்டு தா திருமணம் அப்டிங்கறதே வந்து பண்ணிக்கிறாங்க இது வந்து காலத்தின் மாற்றம் மற்றும் கட்டாயம் ஆனா என்ன அப்டின்னா திருமணத்துக்கு முன்பு அவங்க விருப்பப்பட்ட வேலை அல்லது விருப்பப்பட்ட ஊர்கள்ல வந்து வேலை செய்யறாங்க ஆனா நெறைய பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு பின்பு வெளியூர் போய் வேலை செய்வதோ அல்லது அவங்க விருப்பப்பட்ட துறையில வேலை செய்வதோ வந்து சாத்தியம்யில்லாத ஒன்னா போயிருது ஆனாலும் ஆ ஏதோ ஒரு துறையில வந்து ஒரு எட்டாண்டு காலமோ பத்தாண்டு காலமோ அவங்க வந்து வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அங்க படிப் படிப்பும் அறிவும் வந்து வீணா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு வீட்டுல இருந் ஈ பணம் சம்பாதிக்கிறத வந்து ஒரு நவீன மயமா அ ஏத்திக்கிட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சிருக் க்காங்க அதெல்லாம் நல்லா வரும் மனமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கதா செய்யுது நொம்ப தர தரமான கம்பெனிகளா பார்த்து தேர்ந்தெடுத்து தன்னுடைய அறிவ வச்சு அது நல்லதா கெட்டதா அப்பிடிங்கறத வந்து ஆராய்ஞ்சு அவங்க செயல்படும் போது நிச்சயம் தன்ன அ பெண்கள் வந்து தன்னுடைய வீட்டு வேலைகள் செய்யும் நேரத்தத் தவிர மீதி உள்ள நேரத்த வந்து பயனுள்ளதா அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அதுல வந்து நல்லதோர் வருமானத்த வந்து ஈட்ட முடியு தோழி இப்ப வந்து பாக்ல பாத்தா நறைய பேரு தனி வகுப்புகள் வந்து டி எடுக்குறாங்க நெறைய பேர் வந் து பத் தீங்கனா ஆரிவர்க் வந்து செஞ்சு தராங்க நறைய பேர் அழகுக் கலை படிச்சுட்டு அழகுக் கலை நிபுணர்களா அவுங்க வந்து சம்பாதிக்கிறாங்க இப்போ ஆஃபீஸ் ல போயி ஒருத்தருக்கு அட் டிம்மியா ஆ வாழ்வ வாழ்வது ஒரு சிலருக்கு பிடித்திருக்கு ஒரு சிலருக்கு வந்து இன்னொ இடத்துல போயி அடிம்யா வாழ்றது எனக்கு விருப்பம் இல்ல நா தன்னிச்யா எதாவ் து ஒரு தொழில் செய்யணு அல்லது நா வீட்டிலருந்து எனக்கு விருப்பப்பட்ட நேரத்ல வேலை செய்யணு அப்டின் நெனக்கிறவங்க அவ்ங்க விருப்பப்பட்ட துறையில அவங்க விருப்பப்பட்ட அளவு வந்து ஏனிங்ஸ் எடுத்துக்லா அவுங்க நிச்சியோ எல்லா நாளு வேல செஞ்சுதா தீரணு அப்டிங்கிற கட்டாயோ கிடையாது அவங்களுக்கு விருப்பப் பட்ட நேரத்துல சுதந்திரமா அவங்க வந்து வேலை பார்த்துக்கலாம் தோழி
ம் கரெக்ட்டு நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட்டு நா ஒரு கருத் த்து சொல்றேன் பாருங்க இப்ப வந்து அ அ அந்த காலத்து லேடிஸ்க்கு வந்து வீ லியு வேல பண்ணிட்டு வெளிலியு போய் வேல பண்ணிட்டு அ கஷ்டமோ நஷ்டமோ வீட்டுக் கு வந்து திருப் பி நைட்டு சம் சமச்சு போய் படுக்கற்துக்கு பதினொரு மணி கூட ஆயிடு திருப்பியு காலேல அஞ்சு மணிக்கு எழுந்தாதா அவங்க உம்போத்ர மணிக்கு ஆஃபீஸ் போய் சேர முடியு ஆனா இன்னைக் இருக் கிற பசங்கள்லா அ படிப்பு படிப்புன் போயிட்டு சமையலே கத்துக்குல
கண்டிப்பா
மாமியார் மாமனாரோடையு ஒட்றது இல்ல கல்யாணோ ஆனா நாங்க தனியா போய் தனியா போய்ட்டு என்ன பண்ண போறிங்க பெரியவங்கனு ஒருத்தங்க இருந்தா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்னா இந்தாமா கொஞ் காப்பி குடிமா அப் அப்றமா வேல பண்ணுமா அப்டினு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அ நீங்க எல்லாரையு ஒதிக்கிட்டு தனிமேலே போய் உக்காந்துண்டு கடசில நீங்க என்ன பண்ணுவீங்க ஹோட்டல்ல தா தின்னணு ஏன்னா உங்குளுக்கு வந்து சமைக்க வராது ஏன்னா சமையல்ல போய் படிப்புல குடு வேலையில கொடுத்த ஆர்வம் வேலையில மெடல் வாங்கணு மெரிட்ல வரணு அஹ் என்ன நமக்கு வந்து டாப் லீடர் பேர் வரணு சர்ட்டிபிகேட் வரணு டா இது வரணு பதக்க வரணு இன்கிரிமெண்ட் வரணுன் போறவங்க வீட்டுல நம்ம சமையல் கத்துக்கணு நாளை கல்யாண ஆயி போனாக்கா மாமியார் மாமனார் எல்லாரு இருப்பாங்க நல்லதா சமைச்சு போடணு வெளில வேலைக்கு போனாலு வீட்லயு தரமா சமைச்சு குடுக்கணு ஹோட்டல்ல வாங்கறத தவிர்க்கணு அப்படின்னு சொல்லி எந்த பெண்ணு நெனைக்கறது இல்ல
நிச்சயமா தோழி சுவர் இருந்தாலா தான் சித்திரம் வரைய முடியு சொல்லுவாங்க நீங்க சொல்லுவது நூறு சதவிதம் சரிதான் தோழி நம்ம ஒடம்ப ஆரோ முக்கியமா இருந்தா மட்டுந்தா நம்ம சம்பாதிக் அந்த பணத்தை வைத்து நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வந்து வாழ முடியும்
உம்
தோறம் அஹ் விடுதியிலேயோ அல்லது ஹோட்டல்லயோ நமக்கு வந்து உணவு பதார்த்தங்கள் வந்து வாங்கி சாப்பிடும் போது நிச்சயமா அது வந்து உடல்நலக்கேடு ஏற்பட்டு சம்பாதிக்கிற பணத்த வந்து நம்ம மருத்துவமனைக்கு செலவழிக்கிற மாதிரி ஆயிரும்
இல்ல அது வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கு ங்கம்மா இன்னைக்கு வாய்க்கு ருஜியா இருக்குன்னு சாப்பிடுறாங்க இது எப்ப தெரியு பத்து வருஷம் கழிச்சுதா ஒடம்புல அது வேல செய்யு
நிச்சயமா தோழி நிச்சயமா
என்ன நோய் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு எவ்வளவு செலவாகுன் தெரியாது அந்த அளவு நீ சம்பாதிச்சு சேத்து வச்சிருப்பியான்னு தெரியாது ஏன் சம்பாக்கிறது எல்லாம்ஹோட்டலுேகே போய்டுறத
நிச்யமா தோழி
நம்ப கஷ்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா கூட நம்ப வீட்ல சமையல் எல்லாம் முடிச்சுன்னு அந்த டைம் குள்ள அதெல்லா பண்ணின்டு அந்தக் குடுக்கிற அந்த டைம்ல மூண் அவரோ நாலவரோ பார்ட் டைமோ ஃபுல் டைமோ எப்புடி எடுத்துக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி வேலயை ஒழிச்சுண்டு அந்த ஒர்க்கையு முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறோ நீங்க உங்க வேலயு பாக்கும்போது அது நெறைய மகிழ்ச்சி உண்டு டென்ஷன் இரு க்காது அ நமக்கு வந்து அ தலைவலி வ ராது மனசு வந்து பா இன்னைக்கு குடுத்த டாஸ்க் எல்லா முடிச்சுட்டோ நிம்மதியா இருக்கு இதே மாதிரி நாளைக்கு சீக்கிரமா எழுந்து நம்ம எழுதி வச்சுப்போ காலையில எழுந்துந்தந்த வேலய எல்லா பண்ணின்னு இந்தந்த டைம்ல இத அதெல்லா முடிச்சின்ணு ஃப்ரீ டைம்ல இத பண்ணணு அ சாய்ந்தர நேரத்துல ஒ ஒன் அவர் ஒர்க் பண்றோமா அதுக்குள்ள நைட்டுக்குண்டானதுல்லா ரெடி பண்ணனு அப்டின் நம் எழுதி வ
நம்ம வந்து திட்டமிட்டு செயல்பட்டுக்க முடியும் தோழி
கஷ்டோ தெரியாது.
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சுதந்திர மனப்பான்மை வந்து இருக்கு இப்ப அப்படி இல்லாம நம் ம் வெளில போயி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோ அப்டீனா காலையில எட்டு மணிக்கு சாயந்த்ர ஆறு மணிக்குன்னா நம்ம எட்டு டூ ஆறு வந்து அடிச்சு புடிச்சு நம்ம ஒரு க போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலை அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வந்து நம்ம செஞ்சுதான் ஆக க்கணும் இன்னொன்னு வந்து நமக்க கே ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட உடல்நல கோளா அல்லது ஏதாவது வீட்டில் வந்து ஒரு யாருக்காவது உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு சூழ்நிலைனாலும் நம்ம நினைச்ச மாதிரி லீவு் போட முடியாது அத மதுரைக்கு வந்து இப்பயும் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்ப அந்த மாதிரி. இப்படி எல்லாம் இல்லாம நம்ம தன்னி தன்னிச்சையா நம்மளுடைய சொந்த கால்ல வந்து நிற்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய எண்ணமும் நமக்கு இருக்கும் அ நமக்கு ஏற்றவாறு நமக்கு ஒருவேளை அந்த கம்பெனியில நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் நம்மளால வேற கம்பெனிக்கு மாற்றி கொள்ள முடியும் அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து இருக்கு தோழி.
இருக்கும்மா அதை கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும் க்கறேன் நானு நிறைய பேரும் அத அத கூட தவற விட்டு றாங்களே அதுல கூட வந்து ஆ ஆத்துல ஒரு கால் சேத் சேத்துல ஒரு கால் பண்றாங்க கரெக்டா நடந்துக்க மாட்டேன்றாங்க அந்த கொடுத்து ஒதுக்கப்பட்ட டைம வந்து உபயோகப்படுத்திக்க மாட்டேன்றாங்களே
திட்டமிட்டு பயன் படுத்திக்கணும் அதே மாதிரி வீட்டுல எந்த வேலை செஞ்சாலும் சரி அலுவலகத்துல செஞ்சு வேலை செஞ்சாலும் சரி நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா திறமைய நம்ம தான் வளர்த்திக்கணும் இப்ப நம்ம வந்து சூழ்நிலை காரணமாக நம்ம ஏதாவது ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி படிச்சிருக்கலாம் இடையில குடும்ப சூ சூழ்நிலை காரணமாக நம்ம ஒரு எட்டு பத்து வருஷம் வந்து நமக்கு இடைவெளி கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனா நம்மளோட என்னுடைய நாலேஜ வந்து நிச்சயமா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நம்ம நம்மளையே நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு நிச்சயமா இந்த காலகட்டத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அத கத் துக்கிட்டாதா நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்டலையுமே ஷைன் பண்ண முடியும் தோழி அதே மாதிரி இருசக்கர வா கனோ ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக் கணு இன்னொருத்தர டிப் பண்ணி ஐயோ யாரோ ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு போணு இல்லன்னா ஆட்டோ பிடிக்கணு பஸ் புடிக்கணு அந்த மாதிரி எல்லா இல் நாம தன்னிச்சைய இப்ப நம்ம இருந்த ஒரு இடத்திற்கு போகக்கூடிய மனோதைரியம் இருக்கணும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் வந்தாலு அத எதிர்கொள்ளும் தைரியம் வந்து நமக்கு இருக் கணு அதுக்கப்றப் பாத்தீங்கன்னா டெஷ்சன் மேக்கிங் வந்து நமக்கு இருக் கணு இந்த முடிவு சரியானதா தப் பானதா அப்டின்னு முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணு ஒரு புது எடத்துக்கு நம்ம போறோ அப்படினா தகவல் தொடர்பு பரிமாற்றம் அத கத்துக்க கூடிய ஆர்வம் கத்துக்க கூடிய திறமை இதெல்லா நமக்கு நாமே வளத் த்திக்கும் போது நிச்சயமா நம்ம எந்த துறைல இருந்தாலு நம்ம சாதிச்சு நம்மளு கை நறைய சம்பாதிச்சு வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் தோழி
ஓகேமா ஓகேமா நறைய விஷயோ இன்னைக்கு பகந்துண்டோ ரொம்ப சந்தோஷோ அ தெரியாத விஷயங்கள்லா எனக்கு கொஞ்சோ சொன்னீங்க ரொம்ப உபயோகமா இருந்ததும்மா நன்றிம்மா
நன்றி தோழி நன்றி